வணக்கம் வணக்கம் நல்லாருக் அப்டிங்களா
ஆஹ் நல்லாருக்கே உங்கள சந்திச்சு நீண்ட காலமா ஆயிட்டு என்ன எப்பொழுது ஏதோ ஒரு பயணத்திலேயே இருக்கீங்க அப்டின்னு கேள்விப்பட்டே அதிகமா நீங்க வெளியிடங்களுக்கெல்லா சென்று நீங்க சுற்றி வருவீங்களா இது எப்டி வேலை நிமித்தமாவா இல்ல ஒரு விரும்பி பயணம் மேற்கொள்றீங்களா
கண்டிப்பாங்க நா நே அதிகமாக நீங்கள் சொல்ற மாரி நா பயணத்துல தா அதிகமாக இருப்பே ஏனா வந்து பாத்தீங்ன்னா வேலை நிமித்தமாகவு சொந்த வேலைகள் நிமித்தமாகவு நானு அதிகமாக பயணத்துல தா இருப்பே அதனால பயணத்தை அதிகமாக இப்போ விரும்ப ஆரம்பிச்சட்டே நீங்க சொன்ன மாரி பயனன்றது என்னுடைய ஒரு ஒரு லைஃப்புல ஒரு இதாவே மாறிடுச்சு
நிச்சயமா நம்ம ஒவ்வொரு நளுமே வந்துட்டு நமக்கு ஒரு அனுபவம்ள கத்துக்கலாம்ல சாதாரணமா ஒரு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு நம்ம தொடர்ந்து போற இடத்துக்கே நம்ம போயிட்டு வறோம்னாலுமே நேற்று பார்த்த சூழல்கள் வேறவாருக்கும் இன்று பார்த்த சூழல்கள் வேற மனிதர்கள் ரன்கள் வேற ஒரு சாதாரணமா ஒரு வேலைக்காகவே நம்ம போறோனா கூட அந்த ட்ராஃபிக்ல பாக்கற மனிதர்கள் அவர்ங்க செயல்படுற விதோ ஒரு சிலது ரசிக்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலது கோவப்படுற மாதிரி இருக்கு இப்புடி நெறைய விஷயங்கள நம்ம பாத்துட்டுருக்கோ இதுல நீங்க எந்த மாதிரி பயணத்த சார் நீங்க ரொம்ப விரும்புவீங்க அதாவது ஒரு சுற்றுலா போறதா இல்ல ஒரு டூ வீலர்ல ஃபேமிலியோட போறது அந்த கார்ல போறது அப்புடி அந்த மாதிரி எத விரும்புறீங்க நீங்க அதிகமா
அதாவது இப்பல்லா பாத்தீங்ன்னா நா வந்து மொதல்ல சொன்ன மாதிரியே பயணத்த அதிகமா விரும்புறதுக்கான காரணோ வந்து நா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கறனால தொழில் ரீதியான இதுல அ தொழில் அந்த வியாபாரத்தோட இருக்கக்கூடிய பார்ட்னஸோட நாங்க சேர்ந்து அதிகமா இடங்களுக்கு போவோ வருவோ நீங்க சொல்ற மாரி ஒவ்வொரு நளு புது புது மனிதர்கள் புது புது அனுபவே புது புது சுற்றுச்சூழளை பாத்து ரொம்ப ரசிக்கறது கொஞ்சோ ஆச்சரியமாருக்கு ஏனா இப்போ வந்து பாத்தீன்னா ஒரே இப்போ நகர பகுதியில வஸு சென்ன நகரவாசிகள மட்டு பாத்துட்டுருந்தா அவுங்ளோடது எப்போது போலதாருக்கு அதே போல கிராமத்து மக்கள் ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு விதமான நெலைமையில அவுங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவுங்களுடைய பேச்சு உடை நடை எல்லாத்தையு பாக்கும்போது கண்டிப்பா அது மிகுந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அழகா ஆன அனுபவமருக்கு ஏனா அவுங்களா வந்து பாத்தீட்டன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல இது சொல் வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாரி எந்தவிதமான மனசில எதயு வச்சுக்காம அப்பற்லா இருப்பாங்க ஏனா அதிகமாக நாங்க அந்த இதுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் சைடு நகரங்கள் வழியாக கிராமங்களுக்கு அதிகமாக போய் அந்த இயற்கைகள் பாப்போ அங்கே உள்ள மனிதர்களோட பேசி பழகி அங்குள்ள அந்த வணிப வணிக வணிகங்களை நாங்கள் பாத்துட்டு வரது எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமாருக்கு
ரொம்பவே சரியா சொன்னீங்க நம்ம நீண் தூரோ பயணம் மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இந்த சாலையோரங்கள்ள எல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன வீடுகல்லாம் பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமாருக்கு வீடுகள் சின்னதுன்னு சொல்றது இன்னான்னா நம்ம சைடு எங்க சைடுல்லா பாத்தீங்கன்னா வீடெல்லா ரொம்ப ஒயரே ஒயரமா கட்டுவாங்க அது மாடி வீடா இருந்தா கூறை வீடுகளா இருந்தா கூட உயரமாக் கட்டுவாங்க நா வடக்கு நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போதெல்லா பாத்தீங்கன்னா வீடுகளோட உயரமும் கம்மி அவுங்களோட கட்டுமானங்களாம் கூட நம்ம ஒரே மாநிலத்துக்குள்ளயே இருக்கும் போது இவ்ளோ வித்தியாசங்கள்லாம் இருக்குமா வீடு கட்டறதுல்லய இருக்கட்டும் மக்களோட உடைகள் பேச்சு வழக்குல கூட வித்தியாசம் இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு நா ரொம்பவே ரசிப்பே அதுலயு ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அவுங்களோட அந்த ஒரு எப்பிடி சொல்றது ஒரு பேச்சு மனம் இருக்கும்ல்ல ஒரு அழகான ஒரு பேச்சு பேசுறாங்க கிராமத்து பாஷையில அதை நா ரொம்பவே ரசிப்பே அங்கப் பேயிட்டு வந்துட்டன்னா ஒரு நாலு நாளைக்கி அவுங்கள மாதிரியே பேசிலா நா ட்ரை பண்றது வீட்டுல அந்த மாதிரி அனுபவே உங்களுக்கு எதுவுருக்கா
கண்டிப்பா ஆமா எனக்கு வந்து பத்தீன்னா நீங்க சொல்ற ல்றமாரி இப்போ சென்னையில ஆரம்பிச்சு மதுர திருநெல்வேலி இந்த தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் இதெல்லா பத்தீங்கன்னா மொழியால கலாச்சாரத்தால இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா அநேக வேறுபாடுகள் பார்க்கலா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொழி திருநெல்வேலி மொழி கேக்குறோ கன்னியாகுமரி மொழி கேக்குறோ சென்னை மொழிய கேக்குறோ முக்கியமா கோயமுத்தூர் மொழிய கேட்கறோம் வாக் முக்கியமா கோயமுத்தூர் பக்கம்மெல்லாம் போயிட்டோம்னா அவங்க பேசற் இன்னு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருக்கலாமா இருக்கு அந்த மாரி ஒரு அருமையான ஒரு மொழிய அவங்க வந் வந்து பாத்தீன்னா பேசுவாங்க நல்லா நெறைய வார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது ஆஹ் வித்தியாசமா இருக்கு நம்ம கேக்குற ரொம்ப அருமையா இருக்கு அந்த மக்களோட பேசுறது பழகுறது எல்லா வந்து பாத்தீன்னா நல்லா ஒரு என்ன சொல்றது அருமையான ஒரு சூழ்நிலையே நா அநே அநேக முறை உணர்ந்திருக்கே அருமையான ஒரு தன தருணமாவு
நானுமே சமீபத்துல ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது நாங்க வந்து டெல் ல்ட்டா மாவட்டம் உங்களுக்கே தெரியும் ஆனா இப்ப சமீபத்துலயே எங்க அப்பாவுட் ஓ ஒரு உடல்ல குறைவுன்னு சொல்லிட் நம்ப சென்னை போக வேண்டிய சூழலானது முதல் முறையா சென்னை போறவங்க போது ரொம்போ பே பயந்து எப் ப்டிடிராவல் பண்றதுங்கிற மாரி போன ஏன்னா நம்ம என்னோட கற்பனையில வேற மாரி வெச்சிருந்த மக் ல்லாம் உதவியே செய்ய மாட்டாங்க ஒரு ரூட் கூட சொல்ல மாட்டாங்க அப்டின்ட்டு ஆனா ஜங்ஷன் போனதுக்கு அப் அப்புறோ அவங்கள்ட கேட்கும்போது அதெல்லா பாதைகள்ளா அவங்க நல்ல அன்பாவே சொல்லிக் குடுத்தாங்க எந்த இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனன்னா லொக் கேஷன் என்ன ஒண்ணு நம்ம எல்லாரையும் வாங்க போங்கன்னு சொல்லி பழகிட்டமா அங்க எல்லா வா போன்னு சொல்லும் போது என்னமோ நம்மல அதட்டி பேசுறவங்களோ இல்ல நம்மல என்ன இப்பிடி சொல்றாங்களே அப்டிங்கற மாரியாச்சு ஆனா பிறகுதா தெரிஞ்சது அங்க சர்வசாதரனமா எல்லாருமே நெறைய வா ஓ நீ நா தா பேசுவாங்க அப்டின்ட்டு அவங்க அப்டி பேசினாலுமே நல்ல ஒரு உதவி செய்யற மனப்பான்மையோடதா இருந்தாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா இப்ப திருநெல்வேலி பகுதிக்கு எல்லாம போயிட்டீங்கன்னா எல்ல வாழ போலன்னு பேசும்போது ஒரு ஒரு ஏரியில அது வந்து ஒரு இழி அந்த மாரிதா அதுன்றது எல்ல பகுதியில இருக்கு ஆஹ் மரியாதையா பேசுறது அந்தந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல பேசும்போது அஹ் மலையாளத்து இருந்து தமிழ் பேசும்போது அப்ட்தா பேசுவாங்க நீ வா ஓ அது இது அப்டின்னுதா பேசுவாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த மொழியில அது பேசுறது அந்த ஒரு ஆஹ் இதுதா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மதா நம்ம போற இடத்துக்கு தகுந்த மாரி நம்ல நம் இது பண்ணிக்கணு ஆஹ் இந்த எடத்துல இப்பிடித்தா பேசுவாங்க இந்த எடத்துல அப்டித்தா அது அவங்களுடைய இது அப்டின்ற மாரி நம்மளுடைய மனநிலை நம்ம மாத்திக்கணு உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம பகுதிக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் பிடிக்காமல் இருக்கு அதயு அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு புதுசா வரு நம்ம ச வார்த்தைகள்ல ஒரு புதுசா இருக்கு அதையெல்ல அவங்க அவங்களும் இது பண்ணிட்டுதா போவாங்க அப்டி போற எடத்துக்கு தகுந்த மாரி நம்ம நம்மளை மாத்திக்க போறது மிக நல்ல நல்லதா இருக்குன்னு நெனைக்கிற நானு
அ நீங்க பயணம் மேற்கொள்ளும் போது எப்பிடி உணவுக்குல்லாம் முக்கியத்துவம் குடுப்பீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம மொழிகள் எப்படியோ அதே மாதிரியே வந்துட்டு நம்ம உணவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல்ல நா அந்த மாரி நெறைய சாப்பிட்டு இருக்க நா எப்டின்னா வந்துட்டு இந்த ஓர் டூர் எல்லா அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல எ கிராமத் லேய இருக்கட்டு டவுன்லய இருக்கட்டு அந்த மாரி பேக்கேஜ்ல நெறைய ஊருங்களுக்கு சென்று வருவ நா பெரும்பாலும் வந்துட்டு பஸ்ல அப்டிதா போயிருக்க நீங்க எந்த மாதிரி போவீங்க இதுல எந்த மாதிரி உணவுகளுக்கு எல்லா முக்கியத்துவம் குடுப்பீங்களா
வந்து பாத்தட்டுன்னா முத நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நா அந்த மாரி உணவுக்குல்லா முக்கியத்துவம் குடுத்ததுல்ல போற ஹோட்டல்ல சாப்பிட்டு போவோம் ஆனா இன்னிக்கு வந்து பாத்திட்டுங்கன்னா இந்த யூடியூபர் வந்தீ பாத்தீட்னா அந்த உணவு சம்பந்தமான வீடியோகள்ச போட்றாங்க பாத்தீங்களா அத பாத்துட்டு வந்து பாத்திங்கனா இந்த பகுதிக்கு போன இந்த ஹோட்டல்ல அருமையா இருக்கு அப்டின்ல்லா போட்றாங்கள்ள அப்ப அந்த ஒரு இதுல வந்து இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு சமீப ஒரு ரெண்டு வருஷமா வந்து பாத்திங்கனா அப்டி பாக்கும்போது அந்த பகுதிக்கு போன்னா அந்த வழியாதான போறோ நம்ப போய் சாப்ட்டு பாப்போம்ன்ற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல சமீப நாட்கள்ல வந்து அந்த ஒரு பழக்கம் வந்திருக்கு
நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு நினைவு வந்துது நா சமீபத்துல ஒரு பாண்டிச்சேரி வந்து சும்மா ஒரு கோடை விடுமுறைக்காக போவோ அப்டின்ட்டு பேமிலியா போயிருந்தோ அங்க வந்து த மாதுரி ஒரு ஹோட் டுல் எங்க சாப்புட்லாங்க மோது என்னோட கணவர் தா அந்த ஒரு ஐடியா வே குடுத்தாரு நீ வந்து யூட்யூப்ல பாரு இல்லனா வந்துட்டு ரிவியூஸ் பண்ணு அப்டி பாத்து போனா பல நேரங்கள்ல அது உண்மியாவு இருந்து கை குடுக் கிற்துல்ல அங்க போனா அவுங்க பண்னுன ஒரு பேஸ் எக்ஸ்பிரஷன்க்கு நா சாப்ட்டதுக்கு சம்மந்தமே இல்லாது மாத் துரி இருந்துச்சு அந்த உணவோட சுவை
கண்டிப்பாங்ம்மா இப்போ உணவுன்ற எடுத்துட்டாலே உங்களுக்கு நல்லாவே உங்ளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த ந அந்த அசைவ சாப்பாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவொ மதுர பகுதிகள்லதா இருக்கு அந்த மதுர பகுதிகளுக்கு அந்த ஒரு அதிக அ அதிகமான முக்கியத்துவொ குடுப்பாங்க ஏன்னா வந்து பத்தீங்னா அந்தளவுக் டேஸ்ட்டோ காரொ அந்த மாரியானன்ன சூழ்நிலைல் வந்து பாத்தீங்னா என்னுடைய அனுபவத்துல வந்து பத்தீங்னா மதுர பகுதில இந்த கோனார் மெஸ்ஸு இந்த உள்ளிட்ட இந்த மதுரை பன் புரோட்டா அப்புடின் சொல்ட்டு இந்த ஜிகிர்தண்டா இந்த வக்குல அதிக்மான நெலமை வந்து பத்தீங்னா அது விசேஸ்த்த எடங்குள வந்து மதுரைல அன்னேங் எடங்குள பாக்குலா டி ஒவ்வொரு எடத்துக்கு நான்வ நான்வெஜுக்னா இந்த பகுதிக் போனாலே நல்லாருக்கு வெஜ்ட் வே அப்போ வாஸ்வ சைவதுக்கு வந்துஃபு இந்த பகுதிக் போலா நல்லாருக்குன் சொல்ட்டு ஒரு முன் அனுபவத்துல இருக்கு அந்த ஒரு நெலமை வந்து பாத்தீங்ன்னா அரும அந்த மாரி அது ஒரு அருமையான ஒரு இது உணர்வாருக்கு அந்த பயணங்கள் ட்ருக்கும்மோது கண்டிப்பா ஏன்னா உணவு நமக்கு அந்தந்த நேர்த்துக்கு முக்கியமான விசியந்தேன அதெல்லா நம்
ஆம்மா அதே மதுரி ஒரு மனதுக்கு ஒரு நே நிம்மதி கெடக்கிணு அப்புடிங்குற மாத்ரி ஏதாவ்து ஒர் ரி இடங்கள நோக்கி போய்ருக்கிங்ளா அது ஒரு இயற்கை வசிப்பிடங்ளா இருக்லா இல்ல ஒரு ஆன்மீக தளங்குகளா இருக்கட்டா இல்ல ஒரு பொழுதுபோக்கு இடங்கள் அப்டி ஏதேனு நீங்க நாடி போற விருப்பம் உண்டா
அ கண்டிப்பாவு அங்க வந்து பக்கிட்னா இப்போ சமீபத்துல வந்து பாத்னா நம்முளுடைய அ மன அமைதிக்காக ஒரு இதுக் போகணு அப்டின் சொன்னா இயற்கை சார்ந்த இந்த மலைப்பகுதிகளுக்கு போனோம்னு வச்சக்கோங்ளே அந்த ம அத ரசிச்சு எப்டி இது பண்ணமோது அது மிகுந்த ஒரு இப்போ ப்ளய சமீபத்துல கொடைக்கானல் பகுதில மலர் கன்காக்சி போட்டுருந்தாங்க பத்தீங்ளா அதுக்கு போயி பாத்துட்டு வந்தோ அது வந்து பத்தீங்ன்னா வார்த்தைகளால சொல்ல முடியாத அந்த அளவு ஒரு நல்ல ஒரு ரம்மியமான் நெலமைல வடிவம்ச்சிருந்தாங்க ப பா பொய் பாத்துட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்புடி வந்து அந்த நம் வானமைதிக்காக நம்மளுடைய இது வ மறந்து இது பண்ணனு அப்டின்னா இப்டி இயற்கை சார்ந்த நிலமைல நம்ம என்ன பயன்னா நம்ம இந்த மலைப்பகுதிகளுக்குதா கீழ தா நம்ம அடிக்கடி சுற்றிருப்பெயின் ட்ருகு அதே பட்சமா மலைப்பகுதிகள் நதி இந்த வ இதுல்லா இருக்கு பாத்தீங்ளா இந்த அனைகள்லா இருக்கு பாத்தீங்ளா இந்த மாரி பகுதிகளுக்கு போம்போது அந்த நாள் நம்ம குடும்பத்தோடு நல்லா கழிச்சிட்டு வர்றதுக்கு அது ரொம்ப ஏதுவா இருக்குன்தா நா நெனக்கிறே ஏன்னா அந்த மாரியான அனுபவத்துக்குள்ளைங்ளோட பொய்ட்டு வந்துருக்கே
ங்க சொல்றது சரிதா எனா நா வந்துட்டு நீர் சார்ந்த இடங்கள்ங்கமோது அது ஒரு தனி மனதிற்கு அமையுள் இதிய குடுக்குந்தா ஒன் அந்த கொடைக்கானல்ல நானுமே ஆசப்பட்ட ஆனா நம்ப ஆஸ் சப்பட்ற மாரியே இந்த கோடை விடுமுறைல வந்து எல்லாருமே ஆசைப்பட்றாங்கன்னுதா சொல்லணு அதிகமான வந்து நெரிசல் ஒரு எடத்துக்கு ஒரு ஒரு இருவைத்து ஐந்து நிமிடங்கள்ல போகக்கூடிய இடமா இருந்துன்னா அங்க ஒரு மண் நேர்த்துக்கு மேல்பட்ட நேரமே ஆயிடுது இல்லையா அதிக போக்குவரத்துல் நெரிசல் ஏற்பட்டு அந்த மாதிரி சிக்கல்களு செல நேரத்துல எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு அது நம்ம எல்லாரு போற நேர இல்லாம கொஞ்ச பாத்து நம்ம போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரியு இருக்குதான
கண்டிப்பா இப்ப நா வந்து நிச்சயமா நீங்க சொல்றது அருமையான விஷய நானு அத உணர்ந்ததா அதனால வந்து பாத்துட்டினா இந்த மாதிரியான ஒரு சீசன் டயத்துல வந்து பாத்துட்டினா நா எங்கயு அந்த மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கு போறது தவிர்த்தர்றது ஏனா வந்து பாத்துட்டினா நம்ம ஆ நம்ம வந்து ஃப்ரீயா இருக்க டயத்தில நம்ம குடும்பத்தோட போயிட்டு வந்தம்னா நீங்கள் சொல்ற அந்த ஒரு போக்குவரத்து இடைஞ்சல்கள்ல எல்லா நம் தவிர்த்துட்டு நம்ம வந்து பாத்துட்டினா ஒரு ம மன நி நி நிம்மதியோட போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம வ ர்லான்தா நா நீங்க சொல்ற மாரியா நா மொதல்ல அப்டித்தா போயிட்ருந்தே அந்த சீசன் டயத்துக்கு நா அத இப்ப
சீசன்ல அ சீசன்ல நம்ம போனோனா ஏனா நம்ம வ ந்து அந்த எடத்த நோக்கி போறதுக்கான நேரந்தா ந மக்கு அதிகமா செலவாகுதோஞ்சி அந்த நேர எடத்துல நம்ம செலவிடுற நேரம் ரொம்பவே குறைவாயிடுது இல்லையா நிச்சயமா பல விஷயங்கள பேசனும் சர் மீண்டும் உங்களை ஒருமுறை அழைக்கிறே நன்றி